ஹலோங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன். நான் பட்டர் மில்க்கு குடிச்சிட்டு இருக்கேன் அதாவது மோர் குடிக்கிறேன்
ஆஹ் மோரு இந்த நேரத்துக்கு குடுக்கிறீங்க
எனக்கு இந்த மாதிரி அஹ் சில்லுன்னு குடிச்சு பழக்கமாயிருச்சு
யா செரி செரி செரி ஆஹ் ஒடம்புக் கு நல்லது அது
ஆமா ஆக்சுவலி எல்லாருமே வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம் எல் ஆப் மோர் ஆவது எடுத்துக்கணு நூறு எம் எல் நூறு மில்லி
அ அதுல என்ன பயன் இருக்கு என்ன பயன்பாடு என்ன இருக்கு
பயன்பாடு என்னன்னா நம்மளோட வயிறத்துல பாத்தீங்கன்னா குட் பாக்டீரியா நறைய இருக்கணு குட் பாக்டீரியா தா வந் து நம்மளோட ஆஹ் நாம சாப்படுறோ பாத்தீங்களா அது வந்து உறிஞ்சுக்கு ஒடம்புக்கு புரியறதுக்கு அஹ் கெட்ட பொருட் கள் சாப்டா ஆயிலி ஃபுட்ல்லா சாப்டா அதுல இருக்கிற கொழுப்பு தன்மை கொலஸ்ட்ரலு அதெல்லா குறைக்கு நமக்கு ஒடம்புக்கு போகாம இது வந்து புரோபயாட்டிக்ன்னு சொல்லுவாங்க
அப்டியா
ஆமா நீங்க குடிச்சதுண்டா மோரு
அஹ் மோர் நா சாப்டுவே நா பகல் பன்னெண்டு மணி அந்த நேரத்துலதா சாப்டுறது வெயில்ல சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ராத்திரி நேரம் சாப்டுறது வந்து அவ்ளோவா நல்லது இல்லைன்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க ஜலதோஷம் புடிக்கு அதெல்லா
அதெல்லா ஒண்ணு இல்ல நானும் அத கடைபிடிச்சே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சும்மா ஒரு ரெண்டு வாரத்தை புடிச்சு பார்த்தேன் நம்ம உடம்பு உடம்பு அது கேட்ட மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே ஆகாது நான் தொடர்ந்து ஒரு ஆ கிட்டத்தட்ட ஆறு மாசமா நைட் நேரத்துல தான் பொதுவா குடிப்பேன் அதுவும் ரொம்ப சில்லுன்னுதா குடிப்பேன் ஒண்ணும் ஆகுறது இல்ல
சரி சரி ஒத்துக்கிட்டா நல்லதுதான் உடம்புக்கு நம்ம பழக்கப்படுத்துறது தான் நம்ம உடம்புக்கு இதாகும் ஒரு சிலர் இப்ப வந்து எழுமிச்சம் பழம் சாப்பிட்டா கூட அலர்ஜி ஆகுதுன்னு சொல்றாங்க அசிட்டிக் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது நைட் நேரம் பன்னெண்டு மணி ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க மிட் நைட் பிரியாணி சாப்பிறவங்க ஐஸ்கிரீம் சாப்றவங்க அந்த மாதிரி நீங்க மிட் நைட்லெலாம் சாப்பிடுவீங்களா
நா மிட் நைட்ல ஆ சின் சின்ன பையனா இருக்கும் போது சாப்ட்ருக்கே இந்த வேலைக்கு போறோ புதுசுல ஆ சம்பாதிக்க ஆரம்பிச்ச புதுசுல அப்பல்லா சாப்ட்ருக்கே ஆனா அது பின்விளைவுகள் வந்துரு அது சாப்பறனால
என்ன ஆகு அந்த மாரி சாப்ட்டே இருந்தா
வயிற்றுவலி வயிற்றுபோக்கு
ம்
தலைவலி கூட வரு சாப் நம்ம நம்ம பிரெயின்க்கு நம்ம வயிறுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு நம்ம எவ்ளோ வந்து நல்லா நல்லபடியா சாப்படறமோ அ அப்பதா வந்து நம்ம மூளைய வந்து கரெக்டா வேல செய்யு அதிகமா சாப்படறது தப்பு கம்மிய சாப்பறது தப்பு நீங்க வந்து ஹெவியா பிரியாணி ஆ லைக் ஹெவியா லன்ச்சு சாப்ட்டு உங்களுக்கு வந்து வேல பாக்கணுனா வேல பாக்க தோணுமா தூக்கந்தான வரு
தூக்க வந்துரு ஆமா ஆமா ம்
அதனால அதே மாரி சாப்படாம இருக்கிங்க உங்களால வேல பாக்க முடியுமா தலவலி வந்துரு அதனால அளவா சாப்ப ம்
அதே மாரி டாக்டர்ஸு சொல்றாங்க இப்ப ராத்திரி நேர ந்தா நம்ம ஒடம்புல இருக்க உறுப்புகள்லா வேலை செய்யு அ சிறுகுடல் பெருகுடல் அதெல்லா வேலை செய்ற நேர அத வந்து டிஸ்டர் பண்ற மாதிரி பிரியாணி ஹெவியா சாப்படறதுலா கூடாதுன் சொல்றாங்க
நீங்க வந்து தூங்கிட்டிங்கன்னா உங்களோட இதயம் ம ட்டுந்தா வேல பாக்கு ஒடம்புல மூளையு இதய ம ட்டுந்தா வேல பாக்கு இந்த வயிறு அ இது சம்பந்தமானது எதுமே வேல பாக்காது அதனாலதா என்ன சொ சொல்றாங்கனா நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மண் நேர நாலு மண் நேர முன்னாடி சாப்ட்றணு இப்ப நீங்க பத்து மணிக்கு தூங்கறிங்கனா ஏழு மணி இல்ல ஆறு மணி ஆறர மணி சாப்ட்ரணு அப்பதா நீங்க தூங்கும் போது உங்க வயித்து வந்து செரிமான ஆயிருக்கு இப்ப நீங்க வந்து பத்து மணிக் தூங்குறவங்க ஒம்போது மணிக்கு சாப்ட்டிங்க னா உங்களுக்கு வந்து அது செரிமான ஆகறதுக்கு பதினொன்ற மணி ஆயிரு அதுன் ஆ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுக்கு தூக்கமு வராது உங்க மைண்டு உங்கள ஆக்டிவா வெச்சுக்கு ஏனா கீழ வந்து செரிமான ஆயிட்ருக்கு
ம் நீங்க சொல்றதெல்லா சரிதா இப்ப இருக்க வே வே வேலைக்கு வந்து அ நைட் ஷிப்ட் பண்றவங்லா என்ன பண்றாங்க ராத்திரி எல்லா முழிச்சு அவங்க வேல பாத்துட்டு
நீங்க நீங்க எதுக்கு உங்க உங்களுக் உங்கள வந்து நைட் ஷிஃப்ட் பண்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறிங்க
நா என் இல்ல இல்ல இல்ல நா வந்து அந்த மாரி பண்ணல பொதுவா சொல்றே பொதுவா அந்த மாரி இப்ப வேல பாக்கற பசங்கெல்லா நைட் நேரந்தான ஆர்டர் போட்டு சாப்படறாங்க அதுக்காக சொன்னே
ம் புரியுது உங்களுக்கு எதாவுது இந்த மாரி காரண இருக்கா ஏழு மணிக்கு சாப்ப சாப்படுறதுக்கு எதாவுது ஆ காரண இருக்கா சாப்படாததுக்கு
அ அந்த மாதிரி எதுவு இல்ல எனக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு நைட் வந்து லேட்டா சாப்ட்டு இல்லைனா ராத்திரி நேர வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கு சீக்கிர சாப்ட்டம்னா அ சீக்கிர சாப்ட்டு முடிச்சுட்டோ ஆ நைட் ஒரு ஒரு மணி ஆனா ரொம்ப பசிக்கிற மாதிரியே அந்த உணர்வு இருக்கு அதே பழகிடுச்சு எனக்கு
நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம மூதாதையர்கள் சொல்லி குடுத்தது எல்லாமே வந்து சரி இல்ல ஒரு சிலது சரிதா ஒத்துக்கறே ஆனா வந்து நம்ம வந் து எது சரி எது ஆ த தப்புன்றது வந்து நம்ம வந்து பிரிச்சு பாக்க பாக்க பழகணு
ஆமா நம்ம பழக்க படுத்திக்கணு நம்ம ஒடம்ப நம்ம பழக்க படுத்திக்கணு நீங்க சொல்றது கரெக்ட்டுதா இனிமே முயற்சி பண்றே
ம் முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆறர மணிக்கு சாப்பட பாருங்க டின்னர அப்பதா நீங்க ஏழு மணிக்காவது சாப்டுவிங்க
சரிங்க நீங்க சொல்ற மாரி நா ஃபாலோ பண்ற
உம் ஆமா கண்டிப்பா பண்ணுங்க
ம்
பாப்பாக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா பாப்பா
ஆஹ் போயிட்டு வன்டாங்க
இப்ப புது ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க என்ன சொல்றாங்க புது ஸ்டாண்டர்டு எப்படி இருக்கா
வீட்ல எல்லாம் உட்காந்து படிக் து வச்சிருக்காங்க
செரி ஹோம்வர்க்லா குடுக்குறாங்ளா
ஆமாமா ஹோம் ஒர்க் டெய்லி ஹோம் ஒர்க் வ வந்துருது இப்ப நல்லா படிக்கிறா முந்த விட இப்ப வந்து கவனமா உக்காந்து எழு எல்லாமே படிக்கலாம் இப்ப ஸ்கூல் வந்து ரீஓபன் ஆயிருக்கு இல்லையா புக்ஸ் எல்லாம் புதுசா குடுத்துருக்காங்க நேத்தா கவர் போட்டு கொடுத்து தோம் எல்லா புக்குக்குலா கவர் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஒரு ஒரே நாள்ல வந்து இருபத்தி ரெண்டு புக்கு குடுத்திருக்காங்க பாவொ அந்த கொழந்தையால தூக்கிட்டு வரவே முடியல
இதெல்லா அவங்கதா நெனைச்சு பாக்கணு ஏன் இப்படி பண்றாங்க
மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணக் கூடாது லன்சு பேக் ஒரு கையில தூக்கிட்டு புக்கு பேக்கு பின்னாடி வச்சுட்டு அவ வர்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ட்டா
இது ஏ யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்றாங்க
அதா சொல்லணு இப்ப பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்க போகுது இப்ப வர்ற வெள்ளிகெழம போய் சொல்லணு இந்த மாரி பண்ணக் கூடாது சின்ன கொழந்தைகளுக்கு புக்ஸ் இவ்ள இது குடுத்து அனுப்புனா அவங்களால செமத்திட்டு வர முடியுமா முடியாதில்லையா
ம் இவ்வளவு வருஷமா ஸ்கூல் நடத்துறவங்க இது கூடவா தெரியாது அவங்களுக்கு
ம்
உம் ம்
டேபுள பண்ணி அங்கேயே வச்சுக்கலா தேவையான புக்ஸ் மட்டும் குடுத்து அனுப்பலாம் வீட்டுக் வீட்டுக்கு அந்த மாரி பண்ண மாட்டேங்கிறாங்க
உம் அவளுக்கு ஏதாவது நண்பர்கள் கெடைச்சாங்களா புதுசா
ஆ இப்ப ரெண்டு பேரும் சேத்துருக்காங்க இப்ப க்ளாஸ் வந்து போன அ க்ளாஸ்ல இருந்த ப படிச்சுவுங்கள எல்லாமே பிரிச்சு வேற வேற செக்க்ஷன் போட்டாங்க இப்ப புதுசா எல்லாமே புது ஃப்ரெண்ட்ஸ்தா ரெண்டு பேர் சொல்லிருக்கா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கெடிச்சிருக்காங்க அவளுக்கு
பரவாயில்லயே அவ தமிழ் பேசுறாளா நல்லா
ஆ நல்லா பேஸ்றா
உம் ம்
அவுங்க அவங்க ஃபாய்ல இருந்தாங்க அதனால அங்க பேபீட் அந்த மாரிதா பேசிட்டு இருந்தாங்க அவுங்க இங்க வந்தோன நல்லா தமிழ் கத்துக்கிட்டா
உம் ம் இப்ப மறுபடியு அவளுக்கு தபாய் போணுன்னா இங்க இருக்குற நண்பர்கள விட்டு போக கஷ்டமா இருக்கும்
ஆமா ஆமா இந்த ஒரு வருஷோ இங்கதா படிக்கிற மாதிரி இருக்காங்க அவுங்க அத்து வருஷோ போகணும்னா ஹிந்தியு கொஞ்சோ கத்து குடுத்துட்டே இருக்கோ அங்க ஹிந்தியும் ஒரு லாங்குவேஜ் வந்து ஸ்கூல்ல சொல்லிக் குடுப்பாங்க ஹிந்தி இருக்கும்
உம்
நல்லா ஹிந்தியும் படிக்கிறாங்க
போறதுக்குள்ள அவளுக்கு எப்டியாவது ஹிந்தி கத்து குடுத்துருங்க இந்த வயசுல கத்துக்கிட்டாதா கத்துக்க முடியும் இல்லன்னா அவளால கத்துக்குறது கஷ்டோ
கரெக்ட்தாங்க ஆ
உம் ம்
சொல்லுங்க வேற என்ன அ நாளைக்கி ஆபீஸ் எத்தன மணிக்கு போவீங்க நீங்க
நான் வா எனக்கு வந்து ஒன்போது முப்பதுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கும் அத மீட்டிங்க முடிச்சுட் விட்டு ஒன்பதே முக்கா போல வந்து வீட்ல இருந்து கெளம்புவே பத்தரை மணி ஆயிரு நா போய் சேர்றதுக்கு இங்க வந்து ஃடிராபிக் அதிகமா இருக்கும் பத்தரை மணி போனேன்னா ஆ தொடர்ந்து ஒரு ஒரு மணி வரை வேல பாப்பே ஒரு மணிக்கு வந்து கீழே சாப்ட எறங்கனன்னா ஒன்றரை மணிக்கு சாப்பாடு சாப்டு முடிச்சுடுவே ஆ சாப்ட்டு முடிச்சுட்டு என்னோட ஆபிஸ வந்து ஒரு ரவுண்டு நடந்து போவேன் ஆபீஸை சுத்தி சாப்டு முடிச்சுட்டு நடக்க
கொஞ்சோ வாக்கிங் போன மாதிரி பயிற்சி பண்றீங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா சாப்ட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போவே அது செரிமானத்துக்கும் உதவும் உம் அப் அப்ரோ ஒரு கொஞ்சோ சுடு தண்ணி குடிச்ட்டு வந்து ஆ ஜூஸ் குடிப்பே ஒரு அந்த ஜூஸ் இந்த சப்ஜா சீட்னு சொல்றாங்கல்ல அது சேத்துருப்பாங்க
ஆமா அது ஒடம்புக்கு நல்லதுன் சொல்றாங்க சப்ஜா சீட்ஸ் அதெல்லா ஆபீஸ்ல கெடைக்குமா உங்க ஆபீஸ்ல
ஆ அது கெடைக்குமே நல்லா துளசி ஆ சாறுல கொஞ்ச இனிப்பு சே து சப்ஜி சீட் போட்டு குடுப்பாங்க நல்லா இருக்கு குடிக்கறதுக்கு
அப்டியா சேர் செரி நல்லா ஹெல்த்தியா சாப்
தால எனக்கு ஜல ஜலதோஷமு வரல
ம் செரி செரி செரி வேற ஜூஸ் எல்லா என்னென்ன கெடைக்கு உங்க ஆஃபீஸ்ல
பைனாப்பிள் ஜூஸ் கெடைக்கு
ம்
ஆ லஸ்ஸி கெடைக்கு ஃப்ரூட் சாலட் கெடைக்கு ஃப்ரூட் கஸ் லெட் கெடைக்கு ம் வேற என்ன கெடைக்கு அ வேற இந்த மாரி வெ வெளிய கெடைக்கிற குளிர்பானங்க எல்லாமே கெடைக்கு
அப்டியா செரி செரி ம்
சேரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நா வெச்சிர்ற
சரி ஓகேங்க சரி பாப்போ அப்றொம் பேசுவோ செ
ம்